ன்னே வாங்கனே நல்லா இருக்கீங்களா கேக்குதுானே கேக்குதுானே ஆ நா நல்லா இருக்கே ஏன்னா ரொம்ப நாள ஆளைய காணோ
ஆமா ப்ரோ
ஒர்க்காண்ணே
அ இல்லல்ல ஒர்க்லா இல்ல வீட்லதா இருக்கே
சேரி சேரி ண்ணா எது டைமே இல்ல போல நா பேசறதுக்கு
ஆமா ப்ரோ வீட்ல எதுனா அது அ வீடு வீடு இல்ல இந்த வேல செய்றது லேட் ஆது ப்ரோ
வேலைக்கே டைம் கரக்டா இருக்காண்ணே
ஆமா வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்குது வீட்ல எனா ஒரு கடைக்கு அனுப்பறது இங்க இருக்கிற செடிய பாக்கறதுக்கு
சேரி ச மாத்தி மாத்தி வேலை குடுத்துட்டே இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி பத்தி பேச போலாமா ஆ ஓகே இப்ப பாத்தீன்னா இப்ப பிரியாணி பாத்தன்னா இப்ப நீங்க எப்படி செய்வீங்க அத
ஆ நா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வோனே இப்போ வந்துட்டு
நா பிரியாணி பாத்தன்னா இப்போ மட்டன் பிரியாணி செய்யறேனா ஆ நான் வந்து இப்போ மட் மட்டன் பிரியாணி செய்கிறேண்ணா இப்போ ஒரு ஒன் கேஜி மட்டன் பிரியாணி எடுக்குண்ணா இப்ப நம்ம்ப நம்ப ஊர் சைட்ல இங்க எப்டி செய்யறேன்னா இப்போ நாங்க வெறுகேடுக தாசெய்வோ நாங்களு
ஆ சேரி சேரி ஓகேண்ண அப்போ தா நல்லாயிருக்கு
இப்போ நார்மல் ரைஸ் யூனிட் யூனிட் எடுக்கச்ச இ யூனிட் வந்துா ஒரு அஞ்சு பேர் ஒன் கேி ஒன் கேஜிலலாம் ஒன்ற கேி எடுக்கு பாரீங்குச்சேங்க அ்ச பேர் சாிட்ற மாாரி ஏன்ன இப்போ வ பிரியாியின் பாத்தனா இப்ப எல்லாரு பாத்தனா அதிகமா தா சாப்புடுவாங்கோ
ஆமாங்க ஏன்னா பிரியாணி எல்லாத்துக்கு ரொம்ப புடிக்கு எல்லாரு நெறைய தா சாப்டுவோ கண்டிப்பா
ஆ இப்ப பிரியாணி பாத்தன்னா இப்ப மட்டனு மட்டன் எடுக்கறனா இப்ப ஒரு ஒன் கேஜி மட்டனு இப்ப ரைஸ் பாத்தன்னா அரிசி பாத் துனா ஒரு ஒன்ற ஒன்ற கிலோ
அரிசி என்ன அரிசிண்ணே பாஸ்மதியா இல்ல பொன்னியா இல்ல குருனா அந்த மாரிங்ளாணே
ஆ அரிசில பாத்தன்னா இப்ப யூனிட் அதாது பாஸ்மதி ரைஸ்
சேர் சேரிண்ணே
இப்ப அத எடுக்கறனா இப்ப ஃபர்ஸ்ட் தண்ணியா
இல்லண்ணே இல்லண்ணே பாஸ்மதில ரெண்டு குவாலிட்டி இருக்குண்ணே ஆ அ சேரி சேரிண்ணே
ஒன்றகிலோ இப்ப அது பாத்தன்னா இப்போ அதுக்கு பாஸ்மதிலா நீங்க எவ்ளோ தண்ணி ஊத்துவிங்க நீங் உங் நீங்க செஞ்சிங்னா
ஆனா பாஸ்மதி வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஊரியர்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்ல எட்டு எட்டு பத்து நிமிஷம் போதுணா மினிமம்
இல்ல தண்ணி அது நா அதுக்கு சொல்ல நம்போ பிரியாணி நம்போ சமைக்கிறதுக்கு தண்ணி வந்து பாரத்தோனா அந்த சாப்பாட்ல ஊத்துவாங்ளா தண்ணி சமையல் செய்யும்போது ஆ அளவு தண்ணி
அது அளவு தண்ணின்னு பாத்துட்டோம்னா நம்ம ஒரு கிலோ ஆ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணோம் அப்டின்னா வந்துட்டு ஒரு ஆ ஒன்னு அ ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டர லிட்டரு தண்ணி ஊத்தலாண்ணே
ரெண்டு லிட்டரா எய் இப்பவேணா ஆ ஓகே இப்போ நம்ப சைட்ல நா இப்போ எயா மெத்தட்ல நா செஞ்சிருக்கே பிரியாணி இப்போ நம்போ பிரியாணி செய்யறோன்னா ஒன் கே ஜி க்கு இப்போ ஒரு ஒரு ஒரு அளவு ஜோர்த்தல இருக்குன்னு பத்தினா ஒரு ஒரு ஒரு பாத்திரோ
ஆமாண்ண ஆமாண்ண
இப்ப ஒன் கே ஜி அப்ப ஒன் கே ஜி க்கு நம்மளுக்கு வந்து பாத்தா தண்ணி குடிக்கிற ஒரு சொம்பு மாரி இருக்கு நம்ப வீட்டில அது ஒன் கே ஜி அ ப் புடிக்கு கரெக்டா அதுக்கு பாத்தன்னா நம்ப பாஸ் மதி ரைஸ் வந்து யூனிட் ரைஸ் கட் ரைஸ்லாம் கெடையது ரைஸ்ன ஒடையாது நீட்டா இருக்கு ரைஸ் பாக்கர்துக்க அது பாத்தன்னா ஒன் பாயிண்ட் அ ஒரு சம்திங் ஒன்னே கால் ஊத்துனா கரெக்டா இருக்கு ஒன்னு ஒன்னே கால் நீ வோண்ணா ட்ரை பண்ணு ஒன்னே கால் ஊத்துனா கரெக்டா இருக்கு ஏன்னா ஒன்னே கால் ஊத்துனா அ அ ஒன்னே காலு அ ஒ ஒன்னே கால் ஊத்துனோ இப்போ பாத்தன அரிசி வேவ வச்ச தண்ணிய வெச்சுட்டு நீ அதுல ஊத்தி கூடோ அந்த அளவு வெச் வெச்சிக்குனு கரெக்ட்டா
ஆனா இப்ப அரிசி வேக வெச்சுட்டு மறுபடியு போட்டோம்னாக்கா சாப்பாடு குலைஞ்சிறாதாணே
ஆ ஹா அது வந்து நீங்க அரிசி வேகர்துக்கு நானு வந்து மட்டன வேக வேவெக்கிறதுக்கு நா சொல்ல மட்டன் வேவெச்ச தண்ணி கொஞ்சோ மீறோல்ல ஒரு கால் லிட்ரோ
ஆனா ஆமா ஆமாண்ணே மட்டன் தண்ணி ஆ
ம் இப்போ அது கூடோ ஒரு முக்கா லிட்டர் சேத்தோனா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ அது சம்திங் வரோ அதா ஒரு ஒன்ற ஒன்னே கால் வரோ
அ சேர் சேரிண்ண
இப்போ கொஞ்சோ கூடோ தண்ணி எக்ஸ்ட்ரா குடுக்கலா தண்ணி இப்போ கம்மியாவும் போது பாத்தன்னா நம்போ விரகு அடுப்புல செ செய் போது பத்தாம்னா டம்மு நம்போ போடம் போது பாத்தீனா தண்ணி கொஞ்சோ உபுரி கொஞ்ச அதிகமா இருஞ்சினா தண்ணி கொய்ந்த சாப்பாட்னு நம்ளுக்கு ஏன்னா டம்மு பிரஷரு அந்த தண்ணி அதிகமா இருக்குபோது இப்பதா அரிசி சாப்பாடு கொலஞ்சிடும் அப்ப நம்ம அள்ளும் போது பொங்கல் மாரி ஆயிடு
ஆமா அப்பறோ பிரியாணிக்கு உதிது அந்த ஒரு ஆசையே போயிடும் பிரியாணி உதிரி உதிரி இல்லன்னா சாப்
ஆமா இப்ப நம்ம செய்றது பாத்தனா இப்போ நானு வந்து எப்பயுமே செஞ்சன்னா ஒரு ஒன் கே ஜி அதிகமா செய்வே இல்ல ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்வே ஒன் கே ஜி செய்றேனா இப்ப ஒன் கே ஜி வ தக்காளி வங்காயோ பாத்தன்னா எவ்ளோ எடுக்கறனா ஆனியன் பாத்தன்னா ஒரு ஒன் கே ஜி க்கு பாத்தன்னா ஒரு ஒரு எரநூறு முன்னூறு எடுக்கலா ஏனா ஆனியன்
ஆ ஆனா சின்ன வெங்காயமா பெரிய வெங்காய மாண்ணே
பெரிய வெங்காயந் தா ஆமா இப்ப ப்ரியாணிக்கு பாத்தன்னா சீரகசம்பாக்கு எல்லா பாத்தன்னா சின்ன வெங்காயோந்தா போடுவாங்க
ஆமாண்ணே அதான் கேட்டுட்டே வந்துட்டு ஒரு ப்ரியாணிக்கு ஒரு மாரி கொஞ்சோ இதாக போடுவாங்க அது க்குதான்
ஆமாம்மா ஒரு ஒரு பிரியாணிக்கு ஏத்த மாரி போடுவாங்க ஆனா நம்ப வந்து சின்ன வெங்காயோ ஆனா வந்து ரேட் அதிகமாகவும் ருக்கும் ருந்தாலும் நம்ம வந்து பெரிய வெங்காயோ போட்டனா கொஞ்சோ கரெக்டாருக்கும் ஒரு அளவு கிடிக்கும் அப்டின்றதுனால டேஸ்ட்
இன்னும் நல்லாருக்கும் இனிப்
ஆம்மா ஆம்மா இப்ப பாத்தீன்னா நம்ம ஒன் கே ஜிக்கு பாத்தன்னா ஒரு முன்னூறு எம் எம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கால் கிலோவுக்கு மேலே எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அர கிலோ அர கிலோ எடுத்துக்கலாம் கரெக்டாருக்கும்
செர் செரிண்ணே இஞ்சி பூண்டெல்லாம் எப்படிண்ணே சேப்பீங்க எந்த அளவுண்ணே
இப்ப இஞ்சிப்பூண்டு வந்து பாத்தன்னா இப்போ இதுக்கு இதுக்கு இருக்குற மாரி பாத்தீன்னா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி ஆமா இஞ்சி பூண்டுன்னு பாத்தன்னா ஒரு எவ்ளோ சொல்றது ஒரு ஒரு நூர் நூறு கிராம் எடுத்துக்கலாம்
ஓகேண்ணே ஆனா நா எப்டி தெரியுமா எடுத்துப்பேன் இஞ்சி வந்துட் டு ஒரு நூறு கிராம் எடுத்துக்றனு ண்ணா பூண்டு வந்து இஞ்சி இருநூறு கிராமா எடுத்துப்பே‌ இஞ்சியவிட பூண்டு அதிகமா இருக்கும்னு நா எடுத்
ஆமா கரெக்டா தான் சொன்னீங்க இப்போ பூண்டு இப்போ எந் இப்ப நீங்க சொன்ன மாரி தா இதுதா கரெக்ட் இஞ்சி நீங்க அதிகமா எடுத்திர்ன்னா ரொம்ப அத காரத்தன்ம அதிகமாயிடும்
ஆமாண்ணே
பூண்டு நீ எக்ஸ்ட்டா கூட சேந்துக்கலாம் ஆனா காரத்தன்ம அதிகமாயிடும் ஆனா பூண்டு கொஞ்சோ எக்ஸ்ட் டா தான் இருக்கணு இஞ்சு கம்மிய தான் இருந்துர்க்கணு
ஆமா இஞ்சி கம்மியா ருக்கணு பூண்டு கொஞ்சோ அதிகமாருக்கணு அப்பதா கொஞ்சோ அது அ கரெக்டா இதாகும்
இப்ப பாத்தனா இப்ப நம்ம ஒரு நூறு நூறு நூறு நூறு இஞ்சி எடுத்துக்கலா ஒரு நூத்தி அம்பது கூட பூண்டு கூட எடுத்துக்கலா இப்ப நம்ப தேவயானது கூட நம்ம அரச்சு வச்சன்னா கரெக்டா போட்டுக்கலா நம்ப டேஸ்ட்டு கேத்தா மாணி நம் போடும் போது தெரியு வெங்காயோ எவ்வளோ வந்து ப்ரவ் ஆமா வெங்காயோ கொஞ்சோ பிரௌனிஷா ஆன ஒன்னியு ஸ்லிஸ் ஸ்லிஸ் சா வெங்காயத்த அறுஞ்சிட்டு ட்டு போட்டுட்டு எண்ணெ பாத்தன்னா ஒரு நூத்தி அம்பது கிராம் எரநூறு கிராம் கூட எ த்து எண்ணெ ஆயில்லு ஏன்னா நம்ப வந்து மட்டன வந்து பாத்தோன்னா அதுல மட்டன வந்து பாத்தன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ப இது பண்ணும் போது பாத்தன்னா கரெக்டாருக்கும் எண்ணெய்ல கொஞ்சோ ட்ரையாகும்
ஆமாண்ணே கொஞ்சோ அப்டியே ட்ரையாக வுடுவோம் கொஞ்சோ நல்லா வேக விடுவோம் மட்டன்லே அந்தது அந்தண்ணெய்துலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு அந்த எண்ண இதுல
ஆமா இப்ப பாத்தன்னா ஃபர்ஸ்ட் நானு வந்து எண்ணெய ஊத்தற எண்ணெய்ய ஊத்தற டால்டா போட்ற கொஞ்ச நெய் கொஞ்ச ஆட் பண்ற ஒரு அம்பது கிராம்
டால்டா போடுவீங்களாண்ண
ஆ டால்டா டால்டா கொஞ்சோ மீடியமா போட்டுக்கலா ஏன்னா அது ஒரு டேஸ்டு கெடைக்குன்னு சொல்ட்டுதா
சேரிண்ண இ நா நா டால்டா அவ்வளவுக்கு இது பண்ண மாட்ட சே நா சேத்தி பாத்ததுல்ல அவ்ளக்கு
இப்ப மட்டன்னு பாத்தன்னா இந்த ஆயில்ல போய் ஊரும்போது பாத்தன்னா மட் இன்னு கொஞ்ச நல்லா டேஸ்டா இருக்ற மேரி இருக்கும்
சேரி ஆனா டால்டாவு கொழுப்பு மட்டனு கொழுப்பு ரெண்டு மிக்ஸ் ஆயி எதுவு ஆவதாண்ண
ஆஹா ஆஹா ஒன்ஞு ஆவாது இப்போ பாத்தன்னா ரெண்டுமே நம்ம இதுவானா பிரியாணியில பாக்கதன கொஞ்ச நல்லாருக்கும் சாப்பட்றதுக்கு கொஞ்சோ அதுக்குன் நம்ம ரொம்ப கொழுப்பு ஆடா எடுக்கூடாது மட்டன் பாத்தன்னச்சுனா நம் இப்ப எடுக்கபோது ஃபுல்லா கட ஆடா இருக்கணு கொஞ்ச அதுதா நல்லாருக்கு
ஆமாண்ண அத நம்ம தெரிஞ்சவங்களாந்தா சொல்லிடேம்னா ஒன்னு பிரச்சன கிடையாது பிரியாணி கரெக்டா இருக்கு
ஆமா இப்ப பாத்தன்னா ஒரு வெங்காயோ கொஞ்ச பொன்னிறமா ஆனோன்னே அப்பற பாத்தனா வச்சியே வெங்காயோ இதுவானோனே ஒரு பச்ச மொளகா போட்டுக்கணு இல்ல பச்ச மொளகா முன்னாடி நீங்க வந்து இஞ் பூண்டு பேஸ்ட் போட்னு நா எப்பமே இ்ஞ்சிபூண்டு பேஸ்ட் போட்டு அப்பற பச்சமொளகா ஆட் பண்ணுவ
நா அதுக்கு முன்ன நா பச்ச மொளகா போட்டு வதங்க உட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவண்ண
அ அப்டி கூட நல்லாருக்கு இப்ப நெறைய பேர் பாத் பாத்தனா ஒரு ஒரு மெத்தடு பாத்தனா ஆனியன் போட்டுட்டு அப்புறோ மொத தக்காளி போட்டுட்டு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாங்கோ
ஆமாண்ண
ஃபிப்ரி போட்னாலு நல்லாதா இருக்கோ
க்கலாப்டி
ஆமா நம்ம நம்மளுக்கு ஐடியா எப்டி ஆமா இப்ப அத்தது போட்டோனே அது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோனே தக்காளி தக்காளி நல்லா போட்டு நல்லா தக்காளி பாத்தனா ஒரு எப்பயுமே வங்காயோ வங்காயோ அம்பது கிராம் எக்ஸ்ட்ரா கூடக்கலா நூறு கிராம் கூட எக்ஸ்டா இருக்கலா தக்காளி கம்மியா இருந்தா கூட கரட்டா இருக்கு ஓகே தக்காளி கொஞ்ச அதிகமா இருந்துச்சினா தக்காளி சாதம் மாரி ஆய்டு
ஆமாண்ண தக்க பிரியாணின்னு நெனைச்சு அப்பறோ பிரியாணினு நெனைச்சு எல்லாரு தக்காளி சவடு சாப்ட்டு இதாகி போய்ரு சங்கட்டம் ஆய்ரு அப்பறோ ம் தக்காளி இதனால ஓரளவுக்கு அளவா சேத்திக்கிணு
அப்புறோ கொஞ்ச போட்டுட்டு கொஞ்ச நேரோ மிக்ஸ் பண்ணிட்டு அப்பறோ கொஞ்ச உப்பு உப்பு வந்து ஒரு மீடியம் நம்ம நா உப் பு பாத்தன இவ்ளோ அளவு அவ்ளோ அளவுணு நம்ளுக்கு தெரியமாட்டுது நம்ப மிக்ஸ் பண்ணிட்டு அ நம்ப டேஸ்ட் பாத்துட்டு டேஸ்ட் பாத்து கரெக்டா பண்ணோ எப்பயுமே எல்லா விஷ்யமே
உப்பு எடுக்குறப்ப கல்லுப்பு எடுக்கிறீங்கள கல்லுப் எடுத்தீங்கன்னா இப்ப ஒரு நாலஞ்சு பேரு சாப்பறீங்க அப்டின்னா அந்த கல்லுப்பிடிச்சி அந்த ரேக இருக்கு பாத்தீங்களா அந்த கை இது அந்த வெரல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுல போடுங்க சோ இப்ப நெறைய பேர் இருக்கீங்க ஒரு பத் து ஒரு அம்பது பேரு ஒரு அறுவது பேரு அந்த மாரி இருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி நல்லா அள்ளி போடுங்க அந்தளவு ஃபுல்லா போடுங்க ஏன்னா கண்டிப்பா அவ்ளெல்லா தேவப்படு
ம்ம் இப்ப நாலு பேருக்காந்தா நாலு பேருக்காந்தா ஒரு நார்மல் வெரல்லு வெரல்லு சைஸ்ல போட்டுக்லா
ஆ வெரல் அளவு கொஞ்சோ எடுத்து போட்டீங்கனா வெரல் அளவு கொஞ்சோ பாதி வெரல் அளவு கொஞ்சோ பாதி எடுத்து போட்டீங்கனா கரெக்டா வந்துரு போர்ற அளவுக்கு இதே கொஞ்சம் நெறய பேர் ஒரு பத் இருபது பேர் அப்டின் இருக்கீங்கனா பத்து இருபது கூட அதுல ஒரு ஐம்பது அறுபது எழுபது பேர் இருக்கினா ஒரு கை இப்படியெல்லா கூட நல்லா போட்லா கொஞ்சோ நஞ்சனா இதா இருக் கரெக்டா இருக்கு உப்பு ஒரப்பெல்லா உப்போட பத வந்துட்டு அளவு கரெக்டா ஆய்ருங்க
கரெக்ட் ஆய்டு இப்ப அத போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்னிமே நா இன்னா பண்ணுவ ஒன்னு அந்த மட்டன் மட்டன் பாத்தனா இப்ப நார்மலா நெறய பேர் பாத்தனா குக்கர்ல போட்டு வேக வைப்பாங்க நம்ம அடுப்புல போட்டு வேக வக்கிறனா மட்டன்லா எப்டி பா தனா ஒரு எப்டிய ஒரு முக்கா மண் நேரனா வேவணு ஆனா நெறய பேரு ஆமா முக்கா மணி நேர ஹாஃப் அன் ஹவரு வெந்தா கூட கரெக்டா இருக்கு ஆனா ஒரு ஒரு மட்டனு பாத்தனா இந்த ஆட்ட பொறுத்து தா நம்ம இப்போ அதே ஒரு கடா ஆடா இருந்தா கரெக்டா இருக்கு இப்ப அது ஒரு பொட்டாடா ந்தா இதுவா இருக்கு அது கொஞ்சோ
ஆமாண்ணே கொஞ்சோ இது ஹார்டா இருக்கு ஒரு
ஆமா ஜவ்வு ஜவ்வு மேரி ஆ ஆ அதுக்கு ஏத்த மாரி வேக்காடு அதிகமா கேக்கு அது வந்து பாத்தனா கடா ஆடுல்லா ஒரு மீடியமால வெந்துடு கறி கறி கொஞ்சோ டைட்டா இருக்கு நல்லா வெந்துடு ஆனா டேஸ்ட் கெடைக்கு நல்லா நம்பளுக்கு
ஆமா ஆனா நீங்க சொல்றத பாக்க பாக்க எனக்கே வந்துட்டு நாக்குல எச்சு ஊறுது கண்டிப்பா ஒரு நாள் நேர்ல வர செஞ்சு குடுக்குறீங்க ஓகேன்ன ஓகேன்ன
இப்போ பாத்தனா இப்போ அத நம்ம மட்டன வேக வச்சுட்டு அத எடுத்து நம்ம மட்டன் அதுல போட்டோனா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்பற தயிர் ஆட் பண்ணு தயிர் பாத்தனா ஒரு அ ஒரு நூறு நூறு எம் எம் ஊத்துனா போது தயிரு தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு மசலா
ஆ செர் செரிண்ண
அப்டியே பாத்தனா பிரியாணி மசலா பிரியாணி மசலா ஆ ப்ரோ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஆ நன்றி ப்ரோ தேங்க்யூ
ஆ ஓகேன்ன பாருனே ஆ